ஆ சொல்லுமா ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
கேக்குதுமா
சொல்லுங்க சொல்லுங்க
திரும்பிய பஸ்ட்லருந்த வருதா
ஆமாமா ஆமா பஸ்ட்லருந்தான் வருது பத்து நிமிஷம் ஆய்ச்சுல அதனால கட் பண்டே
சரி சரி ஓகே ஓகே நீங்க கட் பண்ணவே தேவல அதுவவே கட் ஆயிடும்
அப்படியா இல்லையே போயிட்டு இருக்குமே
எத்த நிமிஷம் போயிட்டு இருக்கும் பார்த் க்கீங்களா இல்ல இல்லமா ஒரு பதினோரு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வரையும் தான் நிக்கும் அதுக்கப்புறம் தானா கட் ஆயிடும்
ஓ அப்படிங்களா
ஆமா நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் அது போட்டுக்கு அது பாட்டுக்கு தானா கட்டாயிடும்
ஏனு அண்ணா இன்னும் ஒரு நாலு டாஸ்க் இருக்கு ஃபினிஷ் பன்னப் போற நானும்
நீங்க எப்டி நீங்க எத்தனை டாஸ்க் உங்குளுக்கு குடுத்துருக்காங்க எனக்கு வந்து இன்னிக்கு அஞ்சு குடுத்துருக்காங்க ஏனா நான் வந்து நியூ ஃப்ரெஷர் தான்
ஏ அஞ்சு இல்ல நீ அஞ்சு முடிச்ச உடனே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும்
இருக்குமா
ஆமா நானுமே நேத்து தான் இது பண்ண நா இப்ப அஞ்சு முடிச்ச உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணலாம் நான் உனக்கு பண்ண முடியாது
அப்டியா
நீ எனக் போன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலா உனக்கு நூறு ரூபாய் ஏரும் எனக்கு நீ வாய் நீ எங்க பேசுறால எனக்கு எம்பது ரூபா வரும்
ஆ
நா டாஸ்க் முஞ்சிதுக்கப்புற பேச முடியாது இ இதுல இதா ஆப்ஷன் உனக்கு தெரியாதில்லியா எப்டி தெரியுமா இப்ப நீ நுப்பது டாஸ்க் தா அதுக் மேல பண்ண முடியாது இது முடிஞ்சதுக் அப்புறோ உன்ன காலியா யூஸ் பண்ணிக்லா அதாவ்து நீ அவுங்க வந்து உன்ட்ட பேச லா ‌ நீ யார்டியு ஃபோன் பண்ண முடியாது அவுங்க வேன்னா உன்ட்ட பேசிக்லா ஆமா இப்ப நீ உனுக் நுப்பது முடிக்க நீ என்ட்ட பேசஸ்லா நுப்பது முடிக்கில ஓகேவா அத்னால நீ என்ட்ட பேசினுகிற நுப்பது முடிஞ்சதுக்கு நீ என்ன‌ யூஸ் பண்ணிக்கலா நா உங்ளுக் ஃபோன் பண்ண முடியாது நுப்பது முடிஞ்ச ஒட்னே
ஏ இந்த காலுண்டால நுப்பத் ஒரு நாளைக்கி தான சொல்றீங்க
ஒரு நாளைக்கு நுப்பது இல்லாம மொத்தமாவே நுப்பத்தாமா இது ஒரு ஆளுக்கு நுப்பத்தானா ஒரு ஃபோன் நம்பர் குடுத்து ஒரு ஆளுக்கு நுப்பத்தானா ச்ச் ஒரு ஒரு ஆளுக் அப்படிதானா இது நானே வந்து க அப்படிதா நெனச் ட்டு இருந்தே வார வாரோ நுப்பது டாஸ்க்கு பேஸ்னோ
நுப்பது முடிஞ்சிர்ச்சுன்னா அப்புறோ என்ன ஒருக்கே இல்லாம போய்டுமே
ஆமா அதுதா நானு சொன்னங்க அது அடுத்த ஃபோன் நம்பர் போட்டு பேசிக்லாமா உங்க வீட்டுக்கார்து
ஓ அப்புடியா ஒரு நம்பருக்கு இவ்ளோ தா னா
நம்பருக்கு இதானா நீ உங்க வீட்டுக்கார்து போட்டு பேசிக்லா ஓடிபி போட்டு அவ்ர்து வாங்கி பேசிக்லாமா ஒரு நிம்ஷோ இரு அ ப்டே லைன்லே இரு தோ வந்துற்றே எ பைய வேற இப்ப செரி சொல்லு இப்ப சொல்லு அப்டிதாமா பண்ணிக்லாமா எனக்கே இன்னிக்குதா அந்த டீட்டெல் தெர்ஞ்சிது இத்தன கால் வந்து பேசந்துனால வந்து அப்புடிதா இ ப்பா தெர்ஞ்சிது எனக்கே எனக் ட்வெண்டி முடிச்சி இன்னொன்னு ட்வெண்டி ஃபையி அ டொண்டி சி சி உங் கூட இன்னு எத்தன இருக்கு கம்மியா தா இருக்கு நாலு தா இருக்கோ நா முடிச்சதுக்கப்புறோ நீ இன்னா பண்ற ஏங்கூட ஏன்ட்ட பேசு நீ பேஸ்லா நீ ஃபோன் பண்லா எனக்கு என்னால் தா உனுக்
ஆமா
உனக்கு நூறு ரூவா ஏரு எனக்கு எண்பது ரூவா ஏரு அதாவது நீயமே அப்படிதா இப்ப நுப்பது முடி இங்க வந்து நீ இன்னா பண்ற ஆ காலியா என யூஷ் ப நீங்க சொல்ட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்றதா தாஅந்த குரூப்ல
பண்ணிக்க கூடாது ஆ
பண்ணிங்கான யாராவ் போன் பண்ணுவாங்க அவங்கிட்ட நீங்க பேசுங்க அவ்ளதா உக்கு எண்பதுரூவா எரும்ல பெனி த்தான ஒனக்கு அதுதா
ஆனா சொல்ல வேணாம்னுங்கிறீங்களா நா காலியா என்ன யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லக் கூடாது
சொல்லுங்கன்றே சொன்னாதா உங்களுக்கு தெரியு
ஆமா நீங்க அதனாலதா ஆஸ்க்கு யாரோ ஒருத்தங்க ஆஸ்கு மீ சொல்லிட்டு நீங்க கால் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க நீங்களா
நா இல்ல இல்ல நா பண்ணல அதா அவங்க மட்டுந்தா கால் பண்ண முடியு நம்மளால அவங்களுக்கு கால் பண்ண முடியாது புரியுதாக்கா நமக்கு யாருக்காவது வேணு பேசத் கால் இப்போ உங்களுக்கு முப்பது பேர் முப்பது கால் பண்ணா அதுக்கு ஆள் வேணுண்டுதான நீங்க பேசினுருக்கிங்க அது மாரி இப்ப நாய் நானே ரெண்டு நாளாதாங்க செய்யறே எனக்கு தெரியாது அது நா செய்யலைங்க அது நா பண்ணல எனக்கு அதனால தெரியல
ஆ அதனால்ல பண்ணல இது பேசுறது தானே என்ன வேணாலு பேசிக்கலான்னா
ஆமா என்ன வேன்னா பேசிக்கலா நமக்கு தேவ அரசியல் அதெல்லா பத்து நம்ம ஏ பேச போறோ மோஸ்லி லேடிஸ் தா போன் பண்ணி பேசுறோ ஜென்டஸ் கிட்ட யாருட்ட பேச போறதுல்ல அதனால நா ஏ ஃப்ரெண்ட்டு கிட் ஏ ஏல் கால் பேசினே அப்பற காலியா அவகிட்ட ஏலு கால் அவகிட்டே பதினாலு கால் முடிச்சிட்ட அதனால ஈஸி ஆய்டுச்
ம் பதினாறுக்கால் யார் பேசினதோ உங்க ஃப்ரெண்டா
ஆமா ஃப்ரெண்டு அது மாரி பேசிக்க வேண்டியதாங்க தெரியாது நம்ம என்ன சொந்த கத சோக கத நம்ம கதைய சொன்னாலே ஆ நீ பொழுது போதாது அந்த பொழுதும் போதாது அடுத்த நாளும் பத்தாது
இது எதுக்காக பேசுறோங்கறதாச்சு தெரியுமா உங்களுக்கு
அது வந்து ஏ ஐ
ஆ ஆமாமா ஆமாமா ஏ ஐ இ வந்து நம்ம ட்ரெயின் பண்றோமா நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம எப்டி பேசுறோங்கறத அத இது அனலைஸ் பண்றதுக்காக இந்த ஏ ஐ அனலைஸ் பண்றதுக்காக ஏனா வந்து அதே உணர்வு அதுக்கு வரா இதுல எமோஷன் அந்த உணர்வு அதெல்லா வராது இதுல இந்த இதுக்கு இந்த பதில் சொல்லணும்ங்கிறது அதுக்கு தெரியாதுல்ல
ஆ ஆமா அதுதா போல நானே இன்னு நினைச்ச இந்த ஒர்க் வந்து ஓகே கிடைச்சா இது லைப் லாங் கொஞ்ச நாளா ஒன் மன்த் ரெண் மந் வரனு நெனச் சா கடைசி இப்டி சொல்ட்டாங்க எனக்கே இப்பதான் தெரியு இப்டி ஒரு இது இருக்குனு
எயிட்டி ருபீஸ் வருதுல்ல
ஆமா டி காலியா யூஸ் பண்ணிக்கலா நாம் வ இது எத்தன பேரு தெரியுமா இப்ப ஏடாய்ன்னே இருப்பாங்க காலியா நம்ம யூஸ் பண்ணு அதா நம்ம வந்து அதுல ஆய் இன்ஃபார்ம் பண்ணு காலியா யூஸ் பண்ணிக்கங்க அஸ் மீ கால் சொல்டு நீங்க குடுத்தீங்கன்னா அவுங்க யாரா போன் பண்ணுவாங்க
டாஸ்க் வந்து அவுங்களுக்குதா பெருசா தெரியு
ஆமா அவுங்களுக்கு பெருசா தெரியு நமக்கு வந்து பழகிடு பேசி பேசி நம்ம இன்னாங்க இப்ப ஓங்கிட்ட பேசி க்கிறனா மத்தத அவுங்க லேடிஸ் கிட்ட அடுத்தது என்ன பேசறமோ அதயே அவங்கிட்ட ரிப்பீட் பண்ண வேண்டியதுதா சோ நீயுமே அது மாரி யூஸ் பண்ணிக்கங்க இப்ப அடுத்து உங்க ஹஸ்பண்ட் நம்பர் போட்டுக்கங்க
ஆமா
து வேற யாரு நம்பர் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அந்த மாரி போட்டு போட்டு
அவுங்க நம்மளுக்கு போன் தரணுல்ல
போன்ல்லா இதுல வேண் ஆமாமா அதுதா நா கேட்ட நல்லா தி கிளியரா கேட்டுக்கோ போன் ஆடிங்ல நியூ அக்கௌண்ட்ல போட்டு நீ மனு பண்ணிக்கலா எந்த பிரச்சனையு இனி ஆகுல அவுங்களுடைய ஓ டி பி மட்டு டுதா வேணு அக்கௌண்ட் கூட உன் அக்கௌண்ட்ல எல்லாமே பண்ணிக்கலாமா அதர்வைஸ் அவுங்க அக்கௌண்ட் வேணாமா அக்கௌன்ட் நம்பர் வேற புதுசு புதுசா அதெல்லா இல்லையா உன் அக்கௌன்டே யூஸ் பண்ணிக்கலா ஆனா ப்ரோபைல் டாஸ்க் வந்து புது சா ஓப்பன் பண்ணும்போல இது முடிஞ்சதுக்கு அப்புறோ அதா அதா அதா எனக் தெரியூ
உம்
அப்றொ காலியார்ப்ப நீ நீ என்னை யூ பண்ணிக்லா நா ஒன்ன யூ பண்ணு நா ஒன்ன முப்பது இப்ப இண்ணு அஞ்சு கால் ஒண்ட்ட பேசுவே ஆனா நீ என்ட்ட பேசலா ஏழு கால் வரைக்கு நீ என்ட்ட பேசலா ஏழு கால் பேசலா நீ எங்கிட் அவ்ளொதா நூத்தி எண்பது மினிட்ஸா அது மட் டு முடிஞ்சிடு அவ்ளோதா அதுக்கு மேல பேச முடியாது
ஆமா அது சரி
ராள் வந்து ஏழு கால் பேசிக்லா என்ன காலியா நீ யூஸ் பண்ணிக்லா ஏழு கால் நீ என்ட பேசிக் லா ஓகேவா இது முடிஞ்சதுக்கப்றொ நீ ஏழு காலு ஏன்ட்ட பேசலான் நினைக்கிற ஆமா நீ கால் பண்ணிக்லா நா பண்ண முடியாது அதா ஏ டாஸ்க் முடிஞ்சதுக்கப்றோ என்னால கால் பண்ண முடியாது
ஆமா டிரான்ஸ்கிரிப்ஷன்லே போட்டாலு உங்களுக்கு பெனிபிட் கெடைக்கு ஏனா அந்த வாய்ஸ்ஸு சொல்றத நீங்க வந்து இது பண்ணணு எழுதண்மா அத ஆமா அதுக்கு நேரொ இல்லயோ உங்களுக்கு
இல்ல எனக்கு அது எப்டி பண்றதுன் தெர்லம்மா உங்களுக்கு தெரியுமா நீங்க பண்ணெங்ளா
நாவ் எனக்கு என்னனா து ஆ டாஸ்க்கு வரவே இல்ல அதனாலதா நா எனக்கு அத அத பத்தி தெரியல ஆனா சொன்னத வெச்சி அங்க பேரு குடுத்துருக்கே ஆனா இன்னு வர்லந்த டேஸ்க் எனக்கு ஆமா நா வந்து வியாழக் கெழம பேரு குடுத்தே இந்
நாங்குடுத்து ஒரு வாரோ ஆகுதுமா நா மொத டாஸ்க்கே வந்ருக்கணு நா டு ஒரு வாரோ ஆவுது எனக்கு அதுலே பேர் மிஸ் ஆய்ர்ச்சி
ஆஹ் நா கூட என்னடா ஒண்ணுமே வரமாட்டதே
ஆஹ் எனக்கு க்ரிடிட் ஆல எனக்கு அந்தக்கு இன்னு நா அமௌண்ட் அந்த பேங்க் அக் கொண்டே நா ஆட் பண்ல நீ பண்ட்டியா
மா இதாமா பண்ணணூ
னு ஆட் ஆவல அதுக்கா ஓபன் ஆக மாட்டெகுது
ஆஹ் செரி
அது ஓபன் பண்ணா தாத் தெரியு நா டாவ்து என்னப் பண்ண போறாங்ளோ
அப்போ இவ்ளோ இப் நம்ப இப் பேசி இருக்கோ ஒரு பெனிஃபிட் கெடைக்குணோல
ஆமா ஆமா அத் து நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்லா குரூப்ல இந்த மாரி பண்ணி முடிச்சுகுறோ காஸ் வர்ல சொல்ட்டு
து ஆ வேல இதுக்காக நம்ம எ சும்மா கேஸ்சுவலா பேசினாலோ இதுக்காக டைம் ஸ்பெண் பண்ணில நம்மோ பேசுறோ
ஆமா கொழந்த ஓ ஃபோன் பேசுத்தே ஃபர்ஸ்ட்டு இதுதானங்க எ வேலை எல்லா விட்டுட்டு வந்து பேசுறமே அதுவே நம்ம இது தானே நமக்கு கொழந்த இது ஆ நம்ம மணிக்காகதா பண்டோ நம்மளு சு சும்மா பண்ல காசு வர்துன்
யா யாருக்கா இருந்தாலு ஒருத்த ஒரு தங்க ஒதவி மாரிதா நான் ஏன்ட்ட வேல வாங்கிக்கோங்க ஆவ்வாய் என்ட்ட இந்து நீங்க வேல வாங்கி பணத்த தந்துரீங்க ஆ ஒர்த்தௌ ஒர்த்தௌ ஆ உதவி அவ்ளோதா ஆ இது யாருக்கு யாரு குறஞ்சவுங்களு கெடையாது கூடவு கெடையாது
ஆமா அது மாரிதா போயிட்டுருக்கு என்ன பண்றது அப்புறோ ஏதோ ஒன்னு நா சும்மா இ ம் நா எ காலேஜ் முட்ச்சே காலேஜ் முட்ச்சோனே ரெண்டு வர்ஷோ ஒ பண்ணே அதுக்கப்பற கல்யாண பண்ணி வெச்சாங்க ஆறு வ சும்மா தண்டமேனு வீட்லதா இருக்கற நானு
அதேர்ஸ் செரிய நீங்கல்லா ஃப்ரீடமா வெள்ல போலாமே
வெள்ல போலாமா அப்பிடிலா கெடையாதுங்க கொழந்த இருக்குது இது வேணாமா பே இருப்புவி நா தர உனக்கு தலகாணி அம்மா இரு இரு நா எட்னுவரே நா எட்னுவரே கொழந்த இருக்குது இல்லியாங்க நமக்கு அத பாத்துக்கிட்டாங்க அதா ஃபர்ஸ்ட் கொழந்த ஏ கதயெல்லா கே ட நெறையங்க எங் மாமியார் படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க கொழந்த பொறந்தொனே
ஆமா
ஆ பத்துக்
தே ஏங்க பட்த்துக்கோணு சொன்னா தேங்க்ஸ்ன் சொல்தா
புரில
என்னுமோ சொல்லுதே பேபி என்மோ தேங்
ம் தேங்க்ஸ் சொல்ல ஒ ஆ அத எடு ஆம ரெண்டு வய்சாவ்து அவ பேச மாட்றாங்கா அது ஒரு பிர ச்சனையாருகுது எனுக் வேற அது
அதுல்லா இல்ல ரெண்டு வய்சு ஆ அ
அம்மா ஏ சின்ன பையல்லா அப்டியில்லங்க ரொ ம்ப ஷார்ப்பு செம்மையா பேசுவா அவ பத்து மாஸ்திலியே வ து எல்லாமே பேசுவா பத்து மாசத்லே அவ நட ப்பா அஞ்சு மாசத்திலியே பைய முட்டி போட்டாங்க
புள்ளயு ஒரு மாரி இருக்கற நீங்க பயப்படாதீங்க கூலா இரிங்க அம்மா அப்பால்லா சொல்லுதில்ல
அம்மா அப்பால்லா சொல்றா அதா ஃபஸ்ட் பிள்ளகூட கம்பேர் பண்ணும் போது வந்து இவ எதுமே தண்ணி கூட கேக் மாட்டாங்க உ உ உ ஊனா நம்க்கு எந்த ஊ புரிது நா அவுங்கூட இருக்கறதுனால புரிது மத்தவங்ல்லா அவுனு எதுமே புரியாது அவ பேசறது அம்மா யா தாத்தா இதெல்லா சொல்வா
இல்லல்லல்ல ஒரு ஆம்பள பிள்ளைங்கள்லா லேட்டாதாமா பேஸ்
அதுதா ஆனா இ அதுதா சொல்றனே ஏ பெரிய பைய வந்து ஒ ரொம்ப இதா பேசுனா அவ வந்து நம் அவுனுக் நா எதுமே ஸ் சொல்லித்தர்லகா அம்மா சொல்லு அப்பா சொல்லால்ல நா பேசறத பாத்து அவ பேசுவா நா என்ன பேசுவனோ அத பாத்து அவ அப்டே டிரேன்
ஐஸ் செரி
க்கறதுதுனால்தா இவ வந்து இப்டி இருக்கறானே அப்டின்ற மாரி வந்து அதா ஒரு கொழந்த இப்டி ஒரு கொழந்த அ ப்டிருங்குன்னுவாங்களே அது மாரி ஆயிபோச்சி
இன்னு பெரிய பிள்ளையா ஆயிட்டோனா ரண் ரெண்டு ஐஸ்
இவனுக்கு மழயிலை பேச்சே நா கேக்கலங்க அவனுக் வந்து மா அவெ வந்து பேஸ்னதெல்லா அப்டியே நல்லா க்ளியரா பேசுவா வேற அவெ நல்லா பேசுவா அந்த பையே பெரிய பையே எவ்ளோ அவனு வந்து பொத் த்தி பொத்தி வளத்தனோ இன்னைக்கு வாங்கற ஒதைக் வந்து பஞ்சமே இல்ல
ஆ
என்ன பண்றது அவ்வளோ ஒதவாங்குவா என்ட்ட
இல்லாதவங்கள நெனச்சு பாருங்க அப்ப புள்ள வந்ததுக்காக நம்ம எவ்ளோ இது பண்ணுணோ அதலா வந்து ரசிக்கணுங்க